தோழி கேக்குதா சேர் தோழி கேக்குதுங்களா
துப் ஆனா நா பேசுறதுப்
ஆ கேக்குது எனக்கு கேக்குது ஆ கேக்குது இப்ப கேக்கற்து எப்டி இருக்கீங்க தோழி
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே தோழி சாப்ட்டீங்களா மதிய உணவு சாப்ட்டாச்சா
இல்லல்லக்கா சாப்ட்டுட்டே மதிய உணவு இன்னோ சாப்பல்ல நீ சாப்ட்டீங்களா
ம் சரி ஆ சாப்ட்டாச்சுங்க
சரிங்க தோழி நம்ம இன்னைக்கு உடல் நலம் பத்தி பேசலாங்களா
ம் பேசலா
ஆ முன்னாடி காலங்கள் எல்லா பாத்தோம்னா எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு அறுவது எழுவது வயசு நூறு வயசு வரைக்குமே ரொம்ப ஆரோக் க்கியத்தோட இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல பாத்தோனா ஒரு ஒரு அந்த ஒ இருவது வயசுனு கூட சொல்லா இருவது வயசுலருந்தே ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி பிரச்சனகள் வந்துகிட்டே இருக்கு ஆ அது வந்து எதுனாலனு நீங்க நெனைக்கிறீங்க தோழி
கண்டிப்பா வந்து உணவு மாற்றங்கள்னாள்தா நா மொத மொதல்ல சொல்ற ஏனா வந்து அந்த காலத்துல வந்து உணவு அப்டிங்கறது வந்து பாத்தீங்க அப்டினா எல்லாமே வந்து பாரம்பரியமா வந்து பண்ணி சாப்ட்டாங்க இன்னொரு விஷ்யோ என்ன அப்டினா இப்ப இருக்கற மாதிரி மிக்சி கிரைண்டர் அந்த மாரி விஷ்யங்கள் எதுமே கெடையாது அப்ப வந்து கையாலயே எல்லாமே பண்ணி அரிசி குத்தறதுனா கூட ஒரல்ல இடி ச்சு அந்த மாதிரிதா பண்ணுவாங்க அதெல்லாமே பாரம்பரியமா பண்ணுவாங்க கெடாம இரு க்கு அத வந்து பண்ணோ ஒரு சட்னி வந்து அம்மில அரச்சா கூட அது வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து கெடாம இருக்கு நம்ம வந்து ஃபிரிஜ்ஜில வெக்கணு அப்டிங்கறதே அவசியமே கெடையாது அந்த அளவுக்கு வந்து அப்போல்லா வந்து ஆரோக்கியமா இருந்தது இப்ப அந்த காலத்துலல்லா வந்து பாத் தீங்க அப்டினா எதாச்சு வேலைக்கு போறாங்க அப்டினா கூழு குடிச்சிட்டு போவாங்க அதுவே அவுங்களுக்கு வயிறு வந்து பசிக்காம இருக்கு அது வந்து ஒடம்புக்கு வெயிட் வெயிட் எதுமே போடாது அது வந்து சாப்ட்டதுக்கு உண்டான வேலய நம்ம செய்யற அளவு க்கு அது வந்து சக்தி குடுக்கு ஆனா இப்ப வந்து நம்ம சாப்பற சாப்பாடெல்லா பாத்தீங்க அப்டினா இட்லி, தோச இப்பல்லா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நெறயா வந்துருச்சு மே கி, நூடுல்ஸ் அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து இப்ப எல்லாரு காலைல சாப்டும்போது அது வந்து நம் எங்க இருந்து வயித்துக்கு எட்டு பசங்களுக்கு இப்ப இருக்கற பசங்களுக்கெல்லா முக்காவாசி அந்த ரசோ அப்டிங்கறதே வந்து சாப்ட மாட்றாங்க அந்த ரசத்துல வந்து எவ்ளோ அந்த மெளகு, ஜீ ரகத்ல்லா போட்டு அந்த பூண்டு எல்லாமே மருத்துவ குணங்கள் தா அதுல இருக்கு அதனால்தா வந்து ரஸ் ரசோ சாப்ட்டா சீக்கிரோ செரிக்கு அது வந்து நம்ளுக்கு டக்குன்னு வந்து ஜலதோஷமோ என்னமோ புடிக்காது அப்டின்னல்லா சொல்லுவாங்க அதெல்லாமே வந்து எ அந்த உணவுல வந்து எல்லாத்தையு வந்து கொறச்சுக்கிறதுனாலதா இந்த உடல்நிலை வந்து பாதி க்குது அதனாலதா வந்து நெறயா பேர் அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அவுங்களுக்கு கம்ம ஆயிடுது அதனாலதா அவுங்க வந்து மருத்துவமனைய தேடி போற மாரி இபடி இருக்கு எல்லா சின்ன சின்ன விஷ்யத்து கூட அவுங்க வந்து எதாச்சு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட இப்ப இருக்கற கொழந்தைங்களால தாங்க முடியாது பள்ளிக்கு விடுமுறை போட்ருவாங்க நம்மல்லா அப்டி கெடையாது நம்மல்லா வந்து அடிச்சு புடுச்சு எல்லா அனுப்பி வி ட்ருவாங்க நம்மளும் போயிட்டு வந்துருவோ அந்த ஜொரத்தோடயே எல்லா நம்மல்லா போயிட்டு வந்திருக்கோ தேர்வெல்லா எழுதிட்டு வருவோ ஆனா இப்ப இருக்கற பசங்களால எதுமே பண்ண முடியாது அந்த உடல்நிலை மெயினா எதனால பாதி க்கப்படுது அப்டினா அவுங்க உணவுல வந்து அதுல கவனோ செலுத்தல அப்டின்னு நா சொல்லுவ நீங்க எதனால வருதுன்னு நெனைக்கிறீங்க
கண்டிப்பா தோழி நீங்க சரியா சொன்னீங்க எல்லாம் அதேதா தோழி இப்போ வந்து எனக்கு அதே தா தோணுச்சு அந்த காலங்கள்ல உணவே பாத்தீங்கன்னா வேற மாரி இருந்ச்சி இப்ப உணவுகள் கொஞ்ச கொஞ்சமா மாறி ம் மொத்தவுமே நம்ம மாத்தி வெச்சிருக்கோ இப்ப காலையில உணவே வந்து பிள்ளைகள் சாப்பற்றாமயே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க காலேஜ் போறவங்க வேலைக்கு போறவங்க எல்லார்மே பாத்தீங்கன்னா காலை உணவே சாப்பிட மாட்டேன்றாங்க கேட்டா நேரோ இல்ல அதெல்லா சாப்பட உக்காந்து சாப்புடுறதுக்கு நேரம் இல்ல அந்த இட்லி ஒரு ரெண்டு இட்லி சாப் ட்டு போறதுக்கூட நம்ப இருக்க இந்த காலங்கள்ல அவங்களுக் கு நேரோ இல்லாம போயிடுச்சு காலை உணவு எவ்ளோ முக் கியோனா காலையில ஏஞ்சு ஒட்னே அந்த காலத்துன்னா இப்போ பல் தேச்ச ஒட்னே குளிச்ச ஒட்னே ஒடனே சாப்ட்ருவாங்க நம்ப வந்து சாப்பாடே சுத்தமா எப்டி சொல்றது ஒரு பதிநாலு மண் நேர பதினஞ்சு மண் நேரோ சாப்பிடாம அந்த வயித்த காயப்போட்டு அப்புறோ மத்திய உணவ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஏன்னா அவ்ளோ நேர பசி அது மொத்தமா மதியான சாப்பாடுல சாப்ட்டுறோ அதனால வந்து ஒரு கரெக்டான நேரமு நம்ம வெச்சு சாப்புட்றது இல்ல அந்த ஒழு கமு நம்ம கிட்ட இல்ல முன்னாடி காலங்கள்ல அந்த காயி சாதோ அப்டின் தனித்தனியா கொழம்பு ரசம் நீ சொன்ன மாரி ரசம்ல வந்து அவ்ளோ இருக்கு இப்போ கூட போய் நாங்க வந்து ஒரு போன மாசம் ஒரு அம்மாக்கு வந்து ஒரு ஜீரணமா ஒரு வா இல்ல அப்டின்ட்டு சொல்லும் போது அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ரசத்துக்குன்னு ஒரு மாத்திர குடுத்துருக்காங்க அது என்னன் பாத்தீங்கன்னா ஜீரண மண்டலத் த வந்து இன்னு வந்து நல்ல விரிவடைக்கு நல்ல ஜீரணமாயி உங்களுக்கு அந்த மாரி கேஸ் மாரி உங்களுக்கு பிரச்சன வராது அப்டின்னு சொல்லி அந்த காலங்கள்ல ரசம்தா ஏதாவ்து கொஞ்சோ னுய் அ அசைவ உணவுகள் எல்லா சாப்ட்டா கண்டிப்பா ரசோ சாப்புடுவாங்க நம்ப இப்பெல்லா அப்டி கெடையவே கெடையாது இப்ப நா நா கூட அப்டிதா பிரியாணி சாப்ட்டோனா ரச போட்டு சாப்புடுங்கன்னு சொன்னா கூட வீட்ல அஹா இல்ல அப்டி சாப்ட்டா பிரியாணிணோட சுவை வந்து இங்க நா நா க்க விட்டு போயிடு அப்டின்ற சொல்லிட்ருக்கோ ஆனா அந்த ரசம் வந்து ஒரு உணவுல எவ்ளோ முக்கியோ அப்டின்ட்டு நம்ப இப்போ டாக்டர் சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி மாத்திர வந்து அது போடுறதுக்கு பதிலா நம்ம ரசத்துலயே ஒரு ஒரு கப்பு நம்ம மத் திய உணவு சாப்புட போது சாப்ட்டோனா அதுல வந்து அவ்ளோ ஆரோக்கியம் இருக்கு நம்ம கொஞ்ச கொஞ்சமா மாத்தி மாத்தி இப்ப உணவு பழக்க வழக்கத்ததையே சுத்தமா மாத்திட்டோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி கொஞ்ச கொஞ்சமா அத கொண்டு வரோ கருப்பு கவுனி அரிசில்லா ராஜாக்கள் சாப்ட்ட அரிசி முன்னாடி காலத்துல சாப்ட்டுருந்தாங்க அது கொஞ்ச கொஞ்சமா விட்டு நம்ப இப்ப அத சாப்ட ஆரம்பிச்சா கஞ்சா கரிச்சு குடிக்கிறோ நம்ப இப்போ கொஞ்ச கொஞ்சமா அந்த மாரி திருப்பியு நம்ப அந்த பழக்கங்கள் அவங்க முன்னாடி சாப்ட்ட உணவுகள்ல நாம தாத்தா பாட்டி சா உணவுகள்னா நம்ப இப்ப சாப்ட ஆரம்பிச்சிட்டோனா ஓரளவுக்கு நம்ப உடல வந்து நம்ம பாதுகாக்கப்படலாம் அப்டிங்கற திருண இருக்கு முன்னாடி காலத்துல அதே மாரி பாத்தீங்கன்னா யாரு உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க அ தனியா உடற்பயிற்சின்னு செய்ய மாட்டாங்க நம்ம்பமல்லா இப்பக்கு அப்டி கெடையாது நம்ம ஒரு கொழந்தை பொறந்துருச்ச அப்டின்னா அதுக்கு நம்ம நம்ப அத வயித்து பகுதிய கொறக்கிறதுக்காக நம்ம வந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு போறோ உடற்பயிற்சி செய்யுறோ அது க்குன்னு அவ்ளோ செய்றோ அதுக்கு நேரோ ஒதுக்கி ஒரு மணீ நேரோ ஒரு மண் நேரோ நடக்கறோ ஆனாலு நம்பள வந்து நம்ப உ இப்பலா நம்மளால பாதுகாத்துக்கவே முடியல இருவது வயசுலயே இருவத்தஞ்சு வயசு நம்மளுக்கு வன்னா முட்டி வலி வந்துருது தீக்கல அது இதெல்லாம் லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லா பாத்து பாத்து கண்ணு வலி தலவலி நம்மளுக்கு இல்லாத வலிகள் எதுமே கெடையாது ஆனா நம்ம பாட்டிகள்லா பாத்தீங்கன்னா எண்பது வயசு தொண்ணூறு வயசுல எவ்ளோவோ நம் நம்மள விட பரவால்லாம தா இருக்காங்க இந்த காலத்துல ஏனா பாத்தீங்ன்னா அவங்களோட சாப்பாட அதா ம் நறியா நறியா ஒரு இம்பார்ட்டன்டான என்ன விஷயனு பாத்தா சாப்பாடாதா இருக்கு அதே மாரி அவங்களோட ஒழுக்கமு நேரத்துக்கு தூங்கி காலையில நேரத்துக் ஏன்ச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்ச்சு அவங்க க எல்லாத்தையுமே கரெக்டா ஆ குளிக்கிறதுல இருந்து சாப்பறது வரைக்கு எல்லாமே அவங்க கரெக்டா பண்ணி அந்த உடலுக்கு ஏத் இந்தமாரி உடற்பயிற்சி இருக்க மாரி வேலைகள் அவங்க தனியா உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க செய்யற வேலைகளே அப்படி இருக்கு நீங்க சொன்ன மாரி அம்மில அரைக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா நம்பளோட இடுப்பு பகுதிக்கு நம்ம கைப்பகுதிகளுக்குல்லா அது ஒரு உடற் பயிற்சி ஆனா நம்ப அத வந்து இப்ப போய் தனியா உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் நம்ப அத ஒரு மணி நேரோ உக்காந்து அதுக்கு தனியா செஞ்சுட்டு வரோ ஆனாலு என்னதா நம்ப அத ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு வந்தாலு வீட்ல அத செஞ்சிட்டு வந்துட்டாலே வீட்டு வீட்ல இருக்க வேலையே நம்பளால செய்யவே முடியல தோ அந்த அது ஃபுல்லாவு நம்பளால நம்ம அப்படி மாறிட முடியுமா நம்பளுக்கு இதுக் க்கு மேல வந்து இது மாரி அந்த அரைக்கிற மாரி ஒரு இது வாங்கி அரச்சோ இந்த கிரைண்டரு மிக்சி எல்லா இல்லாம நம்பளால மாற முடியுமானு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியாதா இருக்கு ஆனா நம்மள எப்டி மாத்த போறோ நம்ப உடல வந்து நம்ம எப்டி பாதுகாக்க போறோ அப்டிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குரியாதா இருக்கு நம்ப சாப்பாடு மாறுனா ஒரு அளவுக்கு மாறுமா இல்லன்னா நம்பளோட அ அந்த மாரி சாப்பாடு செய்யற முறைகள மாத்தணு நறிய மாற்றங்கள் கொண்டு வந்ததா மாறுமா இல்லன்னா இந்த மாரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே மாறுமா அப்டிங்கறது தெரியல அதே மாரி பாத்தீங்கன்னா இப்ப நறிய நோய்கள் வந்துருச்சு பேரே வந்து புதுசு புதுசு புத்தான நோய்கள்லா வந்திருக்கு ஒரு ஒரு முட்டி வலினா அது சாதா வலியா இருக்க மாட்டுன்து அதுல இருந்து ஜவ்வுல இருந்து ஜவ்வுல ஏதாவது கிளி தேய்மானம் அதுல ஏதாது கட் ஆயிருக்கு அப்டி இப்டினு நறிய சொல்றாங்க சோ அது என்ன மாரி நம்மளுக் அ தலவலி வந்தா கூட அந்த சாதா தலவலின் நம்ம அத எடுத் அது போய் டாக்டர் கிட்ட போய் நம்ம ஸ்கேன் பண்ணி அதுக்கு டெஸ்டிங் எல்லா பண்ணி அவங்க வேற எது எதோ பேர்ல்லா சொல்றாங்க அதுக்கு அந்த காலத்துல தலவலி வந்தா அவங்க மூலிகை எல்லா போட்டு வேது புடிச்சா தலைவலி போயிடு அப்டின்றாங்க இப்ப கூட பாட்டிகள் அதா சொல்றாங்க அது சாதா தலவ சரியாயிடு அப்ப நம்மேல நம்பிக்க இல்ல நம்ப வச்சட்டு நம்மளுக்கு ஏதாது மாத்திர வங்கி போட்டாதா நம்மளுக்கு ஒடனே அது தலவலி போனாதா நம்மளுக்கு கொஞ்ச ரிலீஃபா இருக்கு ஆனா பாட்டிகள்லா என்ன சொல்றாங்க சுடுதண்ணியில வந்து இந்த நொச்சி எல வேப்பல அந்த சுக்குலா கூட போட்டு மெளகு எல்லா போட்டு அது வேது புடிமா மூணு வாட்டி ஒரு நாளக்கி மூணு வேல புடிச்சிங்கன்னா நல்லா குணமாயிடு உங்ளு காது பகுதில அப்டியே நெத்தி பகுதிலா காட்டுங்க அப்டின்றாங்க ஆனா நம்ளுக்கு அந்த ஒரு நாளுக்கு வந்து அந்த வலிய தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கான் கேட்டா ளுக்குள்ள நம்ப பிள்ளைகளுக்கு சுத்தமா கெடயாது அது நம்ளுக்கு கொஞ்சோ அந்த நைன் ஹண்ட்ரட் டிகிரி தொட்டுட்டாலே ஜொரோ நம்ள ஐயோ கொழந்தைக்கு ஜொரோ வந்துருச்சு கொழந்தைக்கி ஜொ ஒடனே ஹாஸ்பிட்டல் போனு ஒடனே டாக்டர் கிட்ட போறோ மூண் நாள் மருந்த தூக்கி போட்றோ ஆனா நம்ம பாட்டிகள்லா வீட்லயேதா கசாயம் வச்சு குடிக்கிறது மூண் நாள் குடிச்சா அத நம்ப இப்ப மருந்தா குடிக்கிறோ அந்த காலத்துல அவுங்க ஆ கை வைதியமாவே அத குடிச்சு அதெல்லா பண்ணி அவுங்க ஒடம்ப வந்து அவுங்க காப்பாத்தி வச்சிருந்தாங்க ஸோ நம்ப வந்து நறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியதிருக்கு அதெல்லா பண்ணிட்டோனா நம்ப உடம்ப வந்து நம்ம பாதுகாக் கடலா அப்டின் நானு நெனைக்கிறே தோழி
ஆ ரொம்பவே சரியா சொன்னீங்க இந்த மாரி வந்து நம்ப சின்ன விஷ்யோ தான அப்டின் விட்றாம அத முயற்சியா எடுத்து நம்ம நறைய விஷ் யங்கள்ல வந்து மாற்றம் மாற்றம் செஞ்சாலே வந்து நம்ளோட அந்த வாழ்க்க வந்து அந்த ரொம்போவுமே ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலா மாறு அப்டின்னு நா நெனைக்கிறே
கண்டிப்பா தோழி சேரிங்க தோழி ஆ பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷோ தோழி
நன்றி
நன்றி தோழி ஏமி என்ன ஆட்டோ எதுகு கால அங்க வைக்கிற கால எதுக்கு அங்க வைக்கிற அடங்க மாட்டே நீ அடங்க மாட்டே